ஏ சொல்லுப்பா என்ன பண்ற
நா இப்பதா அவன தூங்க வச்சே அவ அடி வயிரு வந்து ஏதாவது அப்பாட்ட இருந்து
ஐய்யய்ய அடிச்சு விட்டுடாங்களா
பைக்ல இருந்து டொம்முனு உழுந்துத்தாறா
ஐய்யய்யோ
அத கோவத்துல அடிச்சு வுட்டாங்களா
அவனு என்ன பண்ணுவே பாவோ அவனு க்கு தெரியாது
அதே அழுதா அப்ப தூங்கிட்டே தூங்கிருச்சு அழுதுகிட்டே அஹ் அவ எந்திரிச்சிட்டானோ ஆஹ்
ஆஹ் எந்திரிச்சிட்டா ஹ சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கே
ஆஹ் ஆஹ்
சாப்பாடு ஊட்டிட்டு டைமாயிரு அவன போய் கூப்ட போனு
நீங்கதே போணுமா
யாரு யாரு ஃப்ரீயா இருக்கமோ போய்க்க வேண்டிதா
சேர் சேர் சேர்
போயூ ஒரு மீட்டிங் நடந்துச்ன்னா ஆஹ் போவே
ஆஆஆ
இல்ல மீட்டிங் இல்லைன்னா உள்ளே போயிட் வந்த்ருவோ
சேரி சே
நா நா கெளம்பி போணும் அவுகனா டக்குனுு இதை அதையு மாத்துனமா போனமனு இருப்பக
ஆமா அதுதே எனக்கு கடுப்பாகு நமக்கு கெளம்பி போறதே கடுப்பாவே இருக்கு உம்ம்
ச்செர்
அதே கொண்டக்க வசல்ல கொழம்பா
கொண்டக்கல்ல கொழம்பு இல்ல கொண்டக்கல்ல
ஆஹ் சாரி சாரி கொண்ட
கொண்டக்கடல சாத்
தேரி செரி
அது மே கொண்டகல்லே ஏன்னா முழுசா அப்டியே முழுங்கீருவா
அய்யயோ
இன்னு சாப்புட தெரிய மாட்டேங்குது கடுத்து ஸ்வீட் கானு கொட்டகட்ல மாதுளம்பழோ இது எல்லாத்தியு எப்டியோ முழுங்கறா
ஆம் மாதுளபழு இவனுக்கேதுக்கே தெரியாது
வே
உம்ம்
அதனால தக்காளிய எல்லா நசிக்கி ஊட்டி இருக்
ஆஹ் ஆஹ் தலவலி பரவால்லயா
கொஞ்சம் பரவால்ல அது காது கிட்டதா ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஊசி வச்சு யாரோ குத்துற மாதிரியே இருக்கு
லை லை லைட் அடிச்சு உங்க ஹஸ்பண்ட பாக்க சொல்லுங்க உள்ள யாராவது இருக்காளானு மோசியோட
நைட் அடிப்போ
உம்
பெரிய லைட்டாடுச்சு சேர் ஊசி குத்துறது யாருன்னு கண்டுபிடிச்சுட்டா என்ன பண்ணுவிய தூக்கிருவிய சூப்பருங்க சூப்ப
ஆஹ் அவ இவே தூங்குணோனே பக்கத்துல படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே எனக் தூக்க சொக்குது ஏங்கிருவா
ம்ஹ்
தூங்கனா அவ்ளதே போய் கூட்டிட்டு வர முடியாது அடுத்
ந தா அவேன் சின்னவ தூங்க மு போதே நா தூங்கி எந்திரிச்டே கொஞ்சமா சும்மா வீடியோ பாத்துக்கிட்டு ருந்தே அப்டியே என்ன அறியாம அப்டியே தூங்கிட்டே
ஆஹ் அ போயி
நான்லா பகல்ல எல்லா தூங்கமே தூங்கவே மாட்டேன் து க்குமே வராது
ஆஹ்
இப்ப பாத்தா ரொம்ப தூங்கறே
சாப்ட்டு சாப்ட்டு தூங்கி நானே திரும்ப வெயிட் போட்டே
ம் அத
ஆஹ் பாப்போ இதுக்கு கால் சரியானா வாக்கிங் போ சொல்லியிருக்காய்ங்க அப்டி போச்சுன்னா நானும் எந்திரிச்சு ஓடிடுருவே
சேரி சேரி போய்ட்டு வா போய்ட்டு வா போயிட்டு வா இது அஹ் கொறைக்கணு நனச்சோன் வைய்யே மேக்கொண்டு ஏறதான் செய்ணு
அது அதால எனக்கு ஒரு டவுட்டு உண்மயிலேயே நம்மலா நம்ம அம்மா வீட்லருக்கு போது நறையா சாப்டுவோ நம்ம இஷ்டத்துக்குதே இருப்போ ஒரு வேல கூட பாக்க மாட்டோ ஆனா ஒல்லியா இருப்போ ஆனா ஏ கல்யாணோணே இவ்ளோ பெருசா ஆயிட்றோ எல்லா வேலயு பாக்குறோ
அதா ஹார்மோன் சேஞ்சஸ்
நல்லா சேஞ்சு ஆகுது
ஆர்மோன் சேஞ்சஸ் அ து ஆப்ரேஷன் பண்றது கொலந்த பெறக்குறது இதெல்லா அஹ் இதெல்லா அக்கா இன்னொனு நம்மலா சாப்ட சாப்பாடும் வேற இப்ப இருக்கற சாப்பாடு இதெல்லா வேற
உம்
அதுவே முக்கா வாசி கார்ணோ
இது அதே
ம் இவெனவ ரூம்ல வெச்சு பூட்டிட்டெ இப்பதா அவுங்க பேசிட் ஆ ரூம்ல வச்சு பூட்டிட்டு உள்ளரா இருக்கே
ஆ
ம் கதவ தொறக்கறதுக்கு போராடி அந்த சினிங்கி சினிங்கி எனைய கூப்டுட்ர் இருக்யா கதவு தொறக்கூ
ம்ஹும்
கடடா மவனேன் பூட்டிட்
ம் ஆ
என்ன பயங்கர தூக்கத்துல இருப் போலீ
ஆமா கொட்டாவி வருது அவனை தூங்கப் போடவந்து ஃபர்ஸ்ட் அவனைத் தூங்கப் போடவே கண்ணு அசந்துச்சு, அப்புறதா முழிச்சே அய்யய்யோ அப்படின்னு
ஆனா அந்த மாரி தூங்க தூக்கம் வர்ரப்ப லைட்டா ஒரு பத்து நிமிஷ தூங்கி எழுந்திரிச்சுக்கணு அப் இப்பதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா
அப்டி தூங்கி எந்திரிச்சாலு சரி அசந்துட்டேன்னா பாவோ பாப்பாவ கூப்பிட லேட் ஆயிடும்ல எனக்கு
ஆ ஆளு இருப்பாங்கல்ல ஆளு இருந்தா எழுப்பிவுட சொல்லி
இந்தாலே அது உட்காந்தா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கு எழுப்பு நா எழுப்பதே உடு ஆனா அது அங்கிருந்து நடந்து வரனுமே ஆ பாவு டொக்கு டொக்குன்னு வரணு அதைய யோசிச்சுக்கிட்டு யோ சித்தோ மணி
ம்ம்
என்னதே ஆயிரோ பண்ணாலு அவிங்க திட்டதே செய்வாங்கன்னே
சு சு சு கொசுவ வெறட் எங்கடா
ஐயோ ஐயோ ஆனா பரவால அந்த மண்ணு எக்சசைஸ் சொன்னதெல்லா இப்ப பரவால்ல நல்லா பண்ணுது
அப்டியா ஆ அன்னக்கி ஆ அது ஃபஸ்டே ஸ்கூலுக்கு அவன கூப்புட போயிருந்தே ஸ்கூல் விட்ட ஒன்னே ஆஹ் உங்க ஒ இது ஒ மச்சாபொண்டாட்டி அங்க தா இருந்துச்சி
ஆஹ் அங்கேதா சேர்ந்துருக்
அங்க இருந்து சி வேற கிளாஸ்ல இருந்துச்
ஆஹ் சொன்ன புள்ள போல இவ்வகள்டே ஆஹ்
ஆனா பாக்கலா இல்ல நாங்க
கண்ணாடி போட்ருந்துச்சா கண்ணாடி போடாம இருந்துச்
கண்ணாடி போட்டுதா இருந்துச்
அதே கண்ணு தெரியாது நெஜமாலே கண்ணு தெரியாதுங்க தூரத்து பார்வே தெரியது அதே தூரத் தூர பார்வ தெரியாது அதுக்கு
ஹும்
நெறைய பொய் சொல்லி கல்யாண பண்ணிட்டாங்கே
அய்யோ அய்யோ
உம் என்னமோ வைப்ரேட் ஆகியிட்டு இருக்கு
எ ஃபோன் தா கேக்குதா வைப்ரேட் ஆகுறது அஹ் எனக்கு கால் வந்துகிட்டே இருக்கு
அவ்ளோ பிசிமேன் தே
என்னாலே பேசவு முடியல
ஊசி வச்சு குத்துறாங்கிலே அப்பறோ எங்குட்டு போய்
எனக்கு காது வலி மட்டு இல்லைன் வே எல்லாரையு குரூப் கால்ப் போட்டு பேசி ருவே காது வலினால
உம்
என்னால ஒன்னு பண்ண முடியல
உம் நா தட்டைனா எப்படி செய்யறதுன்னு கேட்டே தெரியுமா
அப்படியா சொன்னிச்சா
ஆஹ் சொன்னாங்க
உம் அப்ப செஞ்சிரு நீ செஞ்சீனா நானு சாப்பிடுவே இல்ல ம்
கிற பொருள்தே சொல்றாக
அப்படியா
உம் வீட்டுல இருக்க பொருள்தா அம்புட்டுமே அதனால ஈஸியா செஞ்சு பாக்கலா
ஓ
ஆனா அது எத வச்சு தட்டுறாங்கன் தெரிலிலே அவ்ளோ சப்புன்ட்டே இருந்துச்சு அப்ப அப்பள மாரி
சும்மா கையிலேதா தட்டு வாங்கன் நெனைக்கிறே
ஆனா அவங்க போட்டோ அனுப்புனது பாத்தீகலா அப்படியே சாஃப்டா
ஆமா அது அப்படித்தா கையிலயே தா உருண்ட புடிச்சு தட்டுவாங்கன் நெனைக் கிறே உருண்ட பிடிச்சு சப்பாத்தி கல் வச்சு தேப்
ஆஹ் இருக்கு சப்பாத்தி கல்லு
ம் குட்டி குட்டி உருண்டையா புடிச்சு சப்பாத்தி கல்லல போட்டு தே ச்சம்னா சின்னதா வந்துரு
நா கூட மொளகத்தூள் போடுவா நெனைச்சே அவுக வர மொளகவ வர மொளகவ ஊற வச்சு அரைக்கணுமாமா
உம்
செஞ்சு பாக்கணு ஆனா கொஞ்சோண்டு செஞ்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலா
ஆமா கொஞ்சோண்டு லைட்டா செஞ்சுப்பாரு அந்த கொஞ்சோண்டையு எனக்கு குடுத்து வுடு ம் நீ அந்த ப்ரஸ் பண்றது வச்சிருந்ததானே சப் பாத்தி போட
மொதல வச்சுருந்தேந்தே அந்த அமுக்கறது ஒடஞ்சு போ ச்சு
ஓ அது ஆனா கா கொஞ்சம் கனமா வரும் இல்ல
ஆ ஆமா அதுக்கு நம்ம சப்பாத்தியிலே தேய்ச்சர்லா நல்லா நைஸா வரும்
ம் அதா கனமா வரும் ஆனா நீ சொல்லிதா நீ ஒடம்ப கொறைக்கிற அப்டின்னு சொல்லி டெய்லி சப்பாத்தி போட்டு சா ப்பறேன்னு சொல்லிதா நா அத வாங்குனே என்ன விட்டு தூங்குது எடை தி போட்டுட்டுவான் சொன்னே அன்னைக்கி தா
என்டு ஒடஞ்சு போச்சு கீழ விழுந்துருச்சு அப்டியே விழுந்ததுல அப்டியே தெரிச்சிருச்சு அந்த அமுக்கறது
அது ரொம்ப பெருசாதா வருது அதனாலதா நா வாங்கினே
பூரிக்கி நல்லா இருக்கும்
பூரிக்கா
ஆமா அதா அதுக்கு தா அந்த கனமா வருது நீங்க போட்டீங்கன்னா புஃப்புன்னு வருல்ல அதுக்கு தய த நல்லாருக்கு
செரி சே ரி
பூரி போடலா அதுக்கு தோது
சேர் சேரி
நா போயி ஆ அவங்கள்ட்ட இன்னு கால் பண்ணி வேறு ஏதாது ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றே
சேரி சேரி கேட்டுட்டு வா கேட்டுட்டு வா சேரி வைக்கவா ஆ